வணக்கம் சொல்லுங்க ஆ நா நலமா இருக்கே நீங்க நலமா இருக்கீங்களா
ஆ நலமா இருக்கேங்க
வீட்ல உள்ளவங்
இந்த ஏ சாமி சமீப காலத்துல பாத் தீங்னா அந்த நெறைய தண்ணி ப்ரச்சன நெறைய எடத்துல பாக்றோ ஏன்னா இங்க எங்களுக்கே ரெண்டு நாளா தண்ணி வர்ல உங்களுக்கு எதா அது மாரி ப்ரச்சனைகள் எதுவு இருக்கா
ஆ இப்பல்லா எதுவுமே இல்ல இந்தப் இல்ல ஆ நா வந்து சின்ன பிள்ளையா இருக்குபோது பாத்தீங்கன்னா ரொம்ப அ வாரத்துல ரெண்டு நாள் தா லாரியில கொண்டு வந்து எங்களுக்கு தண்ணி எல்லா குடுப்பாங்க அத வந்து சேமிச்சு வச்சுக்கணு அது தா நாங்க பொழங்கிக்கணு அது தா எல்லா செலவுக்கு நாங்க வச்சுக்கணுமே ஆனா இப்போ வந்து அந்த இது மாரி இப்போ டெய்லியுமே எங்களுக்கு தண்ணி வருது ஒரு மணி நேரந்தா வரு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து ஆ தேவைகள் போக எல்லாத்தையு சேத்து எடுத்து வச்சுக்கணு நம்ப
ஆமா ஆனா வந்துட்டு எங்க இங்க பாத்தீங்னா டவுன் ஏரியா மாரிதா ஆனா இங்கயே பாத்தீங்னா தண்ணி வந்துட்டு ஒரு நாளு எப்பயாச்சு வரவே வராது அந்த மாரி இதுல ரொம்ப எல்லாரு கஷ்டப்படுறத நா பா்த்திருக்கே
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ம இதுல பாத்தீங்கனா இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டில்லா வந்துச்சு தெரியுங்ளா கேள்விப்பட்டுருக்கீங்ளா
ஆ கேள்விப்பட்ருக்க
ஆ அதெலா ஒரு டைம் பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே எங்க வீட்டு சைடுல ஒருத்தவங்க வேஸ்ட்டா அந்த ஒரு குழி போட்டு அதில கல் நெறய எதோ நெரப்பி வச்சுருப்பாங்க அந்த மேல ஓட்டுல இருந்து வர தண்ணி அப்டியே ஒரு ஒரு வாய்க்கா மாரி ஒன்னு வச்சுருப்பாங்க அதுல வந்து கொழா போட்டு அந்த கொழா வந்து கீழ பூமிக்கடில போற மாரி வச்சிருப்பாங்க ஆனா எங்க சைட்ல ஒருத்தவரு தெரிஞ்சவரு ஒரு வயசானவருதா பாத்துக்கோங்க அந்த தண்ணி எல்லா எதுக்கு வேஸ்ட்டா கீழ போண்ணுன்ட்டு அத வந்து ஒரு ஆ குப்பையெல்லா வந்துச்சுன்னா அத அடைச்சு வச்சுட்டு வெறு தண்ணி மட்டு போய் நேரா கேணிக்குல விழுகுற மாரி வச்சிருந்தாரு அப்ப பாத்தீங்க வச்சுக்கோங்களே ஆ அது நல்லா ஏற்கனவே நமக்கு வந்து கேணி ஊரு அதே நேரத்துல மழ தண்ணி போகுபோது பாத்தீங்கனா கேணி ஒவ்வொரு டைம்ல ஃபுல்லா ஆயிடு ஆ ஒரு நேர பாத்தீங்கனா நாங்கலா தண்ணி இல்லாதப்ப அந்த கெணத்துலதா போய் எடுத்துட்டு வருவோ தண்ணிக்கி அப்ப வெயில் சீசனா இருந்தாலுமே அந்த கேணி வத்தவே வத்தாது எல்லாருமே போய் அங்கதா எடுத்துக்கிட்ருக்கோ அதுக்கப்ற நாளடைவுல இப்போ தா எல்லோரு அவங்க அவங்க வீட்லல்லா பைப்லா போட்டு ப என்னால தண்ணி வருதுன்றதுனால இப்ப வந்து கேணிய வந்து மூடி வச்சுட்டாங்க ஏன்னா எந்த ஒரு குப்பையு போய் விழுந்துற கூடாது ஏன்னா ஒரு டைம்லல்லா அந்த இந்த பூன இந்த மாரி எலி இதெல்லா செத்து போய் கீழ விழுந்துரு ஏன்னா அது வந்து ஒரு குடிதண்ணிக்கு குடிதண்ணீர் கெணறா இருந்துது அதனால அது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்டின் சொல்லிட்டு அத வந்து மேல வந்து மூடாக்கு போட்டு நல்லா மூடி வச்சுடாங்க ஒவ்வொரு நேரத்த தண்ணி இல்லனாலு நீங்க வந்து அங்க போய் இப்போ என்ன பண்ட்டாங்கனா முன்னாடி வசதிக்கு நம்ம இறைச்சுட்டு இருந்தோ இப்ப வந்து போர் போட்டாங்க அந்த இடத்துல தண்ணி இல்லைன்னாலு இங்க வந்து எடுத்துக்கோங்க உண்மையிலயே இதெல்லா வந்து ஒரு பெரிய விஷய இல்லைங்ளா யாருக்கு இந்த மனசு வரு அந்த இடத்துலல்லா சொல்லுங்க ம்
பண்ணக்கூடாது நெறய பேர் வந்துட்டு அதுல பயனடையணு அப்டின்ட்டு இந்த விஷய பண்றாங்கல்லைங்ளா அவங்க வயசுக்கு
கண்டிப்பா ஒரு சில இடத்துலலா கேணி இருக்கு பைப்பு இருக்கு தண்ணியே தரமாட்டேன்ருவாங்க எங்களுக்கே தண்ணி கம்மியா இருக்கு உங்களுக்கு எப்டி நாங்க தருவோ அப்டின் சொல்ட்டு தரமாட் டாங்க. அதுக்கப்ற பாத்தீங்கனா அந்த கேணிக்காரவங்க எங்களுக்கு கேணி.. இது வாளி எல்லா வில்ல உட்.... விட்டு்ருவோ சின்ன பிள்ளைங்க தெரியாத பிள்ளைங்க போய் எடுத்துச்சுன்னா வா வாளிய உள்ள விட்ருவாங்க ஆனாலு ஒன்னுமே சொல்ல மாட்டாங்க ஏம்ப்பா இப்படி வாளி விட்டுட்டிங்கன்ட்டு அடுத்த நாள் அவுங்களே... புது கயிறு புது வாளியே வாங்கி தருவாங்க எங்களுக்கு.. உண்மைலயே நல்ல நல்ல இது பாத்துங்க நா அடுத்த நாள் இவங்க என்ன பண்ணிடுவாங்க ஏ அங்க வந்து வாளிய வந்து உள்ள விட்டுட்டாங்களா நீங்க போறவங்களா.. வாளி எடுத்துட்டு போய் நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரணு இல்லனா அங்க வந்து இருக்க முடியாது அப்டி எல்லா என்ன பண்ணுவாங்க குடத்துல கயிற கட்டி உள்ள எறக்கி அப்டியெல்லா தூக்கிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையிலே அவங்களுக்கு... கொருநல்ல மனசு பாருங்க புது கயிறு வாங் குடுத்து புது வாலி வாங்கி குடுத்து நீங்க எவ்வள வேணாலு தண்ணி எரைச்சிட்டு போங்க அப்டின்னு சொல்லி.... அ செ செஞ்சாங்க அதனால தண்ணி கஷ்டம் ஆனா கொஞ்ச நாள் இருந்தது ஆனா இப் இப்ப அது இல்ல அந்த நெலவரம் இல்ல மாறிடுச்சு
பக்கத்துல இருக்கு அ இது இது மாரி எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தா நல் நல்லா இருக்கும் அ தண்ணி குடுக்குறதுக்கு ஏன்னா தண்ணி வந்து இருந்துட்டு நறைய பேரு வந்து இது க்கு நறைய பேர் வீட்டுல வசதிகள் எல்லாமே இருக்கு ஆனா தரதுக்கே யோசிப்பாங்க..
யோசிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி இந்த அந்த வ இந்த உயிரினங்கள் இருக்குல அதாவது இந்த மாடா இரு ஆடா இருக்கட்டும் இதுங்களுக்குல்லா முன்னாடியெல்லா பத். பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல வெளியில வந்து தொட்டி வச்சிருப்பாங்க பெரிய தொட்டியா வச்சிருப்பாங்க அதாவது வேஸ்ட் அந்த கழனி தண்ணியா இருக்கட்டு சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணியா இருக்கட்டு அதுக் கொண்டு போய் ஊத்துவாங்க எல்லாரு சேந்து கொண்டு போய் அங்க ஊத்துவாங்க அதுங்களுக்கு அதுவே ரொம்பிபோய்டும் இப்ப பாத்தீங்கன்னா யாரு வீட்டுலையுமே இப்பெல்லாம் தொட்டியே கெடையாது இப்ப இந்த தண்ணியுமே கொண்டு போய் சாக்கடையில ஊத்திடுறாங்க அப்ப பாவம் அந்த ஜீவனுகல்லா எங்க போங்கு தண்ணி குடிக்க
ம் உண்மையான விஷயம் சொன்னிங்க ஏன்னா இப்பல்லா ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல தண்ணி இருந்தா கூட அத குடிக்கிறத கூட வெரட்டி விடுற மாரியான காலம் ஆய்டுச்சு
ம் ஆமா
நமக்கு அத யோசிக்க மாட்றாங்க நம்ம குடிக்கிறோ நம்மல மாரிதான் அந்த ஜீவனங்களும் இங்கயு அ இதெலாம் யோசிச்சா அவங்க இது மாரிலாம் பண்ண மாட்டாங்க யாருமே
கண்டிப்பா இந்த வலைதளங்கள் எல்லா பாருங்களே ஒரு எடத்துல எல்லா அந்த பைப்ப தெறந்து விட சொல்லி வந்து நிக்குங்க தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த கொழந்தைங்க பைப் அதெல்லாம் உண்மையிலயே எவ்ளோ கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா நமக்கு பாக்கும்போது அச்சோ இப்டியு இருக்காங்களே அதுங்களா தண்ணி இல்லாதுனாலதா காட்டுக்குள்ள இருந்து வெளியு வெளிப்புறங்கல்லா வருது நம்ம வீடுகளுக்கு வர்றதே இப்போ தண்ணி இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களா இங்க அந்த ஜீவன்ல்லா வரவே வராதுல அவங்க அழகா அவங்களோட எடத்துல இருந்துட்டு அவங்க பாதுகாத்துட்டு அவங்க பாட்டுக்கு அதே மாதிரி மா மரங்கள்லாம் வெட்ட போய் தா அவங்களுக்கெல்லா அந்த நெழல் இல்லாமா இப்பவே இந்த பைபாஸ் எல்லா வரப்போய் பாருங்க கண்டிப்பா ஆமா ஆமா ஆமா
அ இயற்கை வந்துட்டு அவ்ளோதான் பாதுகாத்து கொண்டுட்டு வந்தாங்க இப்ப எல்லாமே செயற்கையா மாறிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன சில விஷயங்கள் கூட மாறி
ஆமா கண்டிப்பா கண்டி, அப்ப அ நம்மளே பாருங்களே அ நம்ம வீட்டு பக்கத்துல மரங்கள்லா இருந்துச்சு மரங்கள் வந்து பாத்திங்கன்னா இந்த காத்து குடுக்குறது இயற்கையான விஷயங்களுக்காக தான் மரங்கள் செடி பள் இதெல்லா வைக்கிறது ஆனா நம்ம இருக்கிற இந்த வாடகை வீட்டில ஒரு சின்ன செடி ஒரு அ இது ஜன்னல்ல வச்சான் வச்சுக்கோங்களே இல்ல மாடியில இருந்து மாடி வீட்டல வச்சுச்சுங்களே அ ஊத்தற தண்ணி அடுத்த வீட்டுக்கு போயிரக்கூடாது என்ன நீங்க ஊத்தற செடிக்கு ஊத்துற தண்ணி எங்க வீட்டுக்கு வந்துருச்சுன் சொல்லி சண்ட போடுற மாரி இருக்கு அதனால நம்ம இது கூட பாதுகாக்க முடியல இப்ப இதெல்லா பாதுகாத்தாதானே நமக்கு ஒரு இயற்கையான காத்து கெடைக்கு தண்ணி நெறைய கெடைக்கும் இதெல்லா அழிய்ரதுனால தா நமக்கு இந்த இயற்கை சீ்றங்கள்லா நடக்குது போல தண்ணிக்கு வர்றதில்ல செரியானா காத்து கெடை கல் இன்னிக் செவூர்ல கைய வைங்களேய் எவ்ளவ் ஹீட்டா இருக்கு பாத்தீங்ளா ம் ம் ஹெலோ
அலோ சொல்லுங்க அதே மாரி நெறைய இர்குது இப் கேட் போய் போயிட்டே இருக்கு அந்த மரிய் நெறைய சூழல் ஏற்படுத்திட்டே இருக்கு நமக் கு ஹீட்டாலுய் இப் இந்த மாரில நெறைய இருக் முன்னாடிலா ஆத்துல ஹ ஆத்துலலா அவ்ளோ தண்ணி இருக்கும் காவேரி ஆத்லா டிப் நெறைஞ்சிருக்கு ஆனா இப்பெல்லா அப்டி கெடையாது
கெடையாது இப்ப ஆறுகளையு குழங்களையு எங்க பாக்குறோ சொல்லுங்க பாக்லா இப்ப எங்க வீட்டு பக்கத்துட்ட எங்க வீட்டு பக்கத்துல கொஞ்ச தூர போணு அந்த ஆறுகள்லா தண்ணி அவ்ளோ தெளிவாருக்கு பாத்துக்கோங்க ஆனா இப்பலா பாத்திங்கன்னா குப்பய கொண்டுட் போய் போடவு அ எப்டி சொல்றது குளத்துல வந்து சாக்கட நீர கலக்கவு இப்ப தண்ணியே இல்லாம போயிருச்சு அந்த சைடுலலாம் ஆ நீரே இல்லாம வெறு குப்ப குளமார்தா இருக்குது அப் நம்ம எப்டி போய் நீரை எங்கட்டு பாதுகாக்கறது சொல்லுங்க பாக்லா நம்போ பயன்படுத்துற வீட்ல வர தண்ணிய வந்து நம்ம சிக்கனமா பயன்படுத்தி நம்ம நீர சேம்சு வச்சுக்க வேண்டியதா நம்ப
இப்பல்லா அந்த அதேமேரி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணு பர்து குழ்ந்திங்லா பாத்தீங்னா அந்த தண்ணி சும்மா அந்த பல்லு விளக்குறதுக் கு வேஸ்ட் பண்றது இந்த குளிக்கிறதுக்கு இதுக்கிலா வந்துட்டு நெறைய இந்த நம்மே இத் தாராளமா யூஸ் பண்ற இது இல்லாம கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேரு இர் பாங்க அத்னால அந்த விஷ்யங்களு நம்ம குழந்தைங்ளுக் கு சின்ன வய்ச்லந்தே சொல்லி குடுக்குணு தண்ணினா இவ்ளோதா பயன்படுத்துணு பயன்டு பத்தவங்களு பயன்படுத்துணு நம்ம மாரி இரு
ஆமா தோழி இப்ப எங்க வீட்லியே ரெண்டு பையந்தா என பெரிய பைய கொஞ்ச மாற்றுத்திறனாளி பைய இன்னொரு பைய வந்து அவர் தா இப்ப வேலைக் பேயிட்டு வந்துகிட் இருக்கிறா ப்ல அவ பாத்தீங்ன் னச்சு உங்ளியு இந்த பைய வந்து என்ன ஒரு வேல செஞ்சாலு கரெட்டா நீட்னஸ்ஸா ப பண்ணுவாப்ல இப்ப பைப்ப திறக்கறதுனாலு அழகா தெறந்துட்டு அது கொ தெறக்க கூட மாட்டாருன் னுச்சுகோங் பக்கத்துல ஏதாது தண்ணி இன்சுனா கை கழிட்டு வந்துருவாரு ஆனா எ சின்ன பைய இருக்காரு பாருங்க அப்டே தெறந்து வுட்டு உக்காந்துக்குவாரு என்ன தண்ணி எவ்ளோ வேஸ் நாங் நானு இவனு செரி அம்மா தண்ணிய ஊத்றா பாருங்க தண்ணிய ஊத்தற பாருங்கன்டு இவ அப்டியேன் ஒரு மாரி செய்கைல சொல்லிக்கிட்டே இருப் பா அப்ப நம்ப போய் சொன்னால தம்பி தண்ணியெலா சிக்கனமா பயன்படுத்தணு அப்டின்னா கேக்கறது இல் கைய கலவுரறப்ப அப்டிதா ஒரு கை கழுவத்திற்கு ஒரு டம்ள தண்ணி இருந்த போது அழகாக கை கழுவிட்டு வந்துர்லா ஆனா வந்துட்டு நம்ம புள்ளைங்க அப்டி கெடையவே கெடையாது அப்புடியே ஒரு செம்பா இல்ல ஒரு குடம்பு தண்ணியாந்தாலு அப்டியே ஊத்தி கை கழுவிட்டு அ அது வேஸ்ட்டு பண்றாங்க தண்ணி அதுவுமே ஒரு செடி கொடிக்கு போனா கூட அது எல்லா கொஞ்ச வளர்ந்து நல்லா இருக்குன்னு சொல்ல இப்போனா நம்ம என்ன செடி கொடிக்கா விடுறோ எல்லா சாக்கடையிலதா போது வேஸ்ட்தா தண்ணி வந்து ரொம்ப வீணடிக்கிறாங்கன்னுதா நாலா சொல்லுவே தோழி உண்மையிலயே ம்
நா முன்னாடி இங்க வாடக வ வீட்லதா இருக்கோ ஆனா வந்த புதுசு ட்ல பாத்தீங்கன்னா நா கஞ்சி தண்ணிலா கீழே ஊத்திட்டுருந்த அப்பறமேட்டுதா ஆடு வந்துட் நம்ம குடுக்குறதே அவ்ளோ விரும்புது அப்டினு தெரிஞ்சொனே அதுக்லாம் தெனைக் கு நா குடுக்க ஆரம்பிச்சே அது என்னைய எதிர்பார்க்கு வந்தாவே ஆ தெனைக்கு குடுக்குறாங்களே குடுப்பாங்க அப்டின்ட்டு எந்திரிச்சு நிக்கு அது பாத்தீங்கலா அந்த மனுஷங்களுக்கு கூட அந்த ஒரு இது இல்லாம ஆடுங்களுக்குலா தெரியுது பாருங்க எப்டின்
ஆ ஆ அ
பண்ணிருக்கோ அப்டின்ட்டு அதெல்லா நல்லா இருக்கு அது மாரி இந்த ஜீவனங்கள்லா கொஞ்சம் தண்ணி குடுத்து கஞ்சி தண்ணி குடுத்து இந்த மாரி நம்ம பாதுகாத்தோ அப்டினா நமக்கு நல்லது நாளைக்கி நம்ம வாழ் ஆ நம்ம பூமியில இருக்கோ அப்டினா அந்த பூமிய பாதுகாக்க வேண்டியதும் நம்மளோட பொறுப்புதா
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா அ நா சின்ன பிள்ளயா இருக்கும் போது எங்க அக்காங்கதா எங்கள வந்து தண்ணிக்குலா கூட்டிட்டு போவாங்க நா ஒரு கெணறு சொன்னன்னா அதுக்கப்ரோ அந் அந்த கெணர பாக்குறதுகு முன்னாடி இன்னொரு கெணறுக்குதா கூட்டிட்டு போவாங்க அது ரொம்ப தூரம் போணு பாத்தீங்கன்னா அவங்கலா ரெட்டக் கொடம் போட்டுக்கிட்டு எத்துருவாங்க ஏ எனக்குலா இன்னமும் அந்த ரெட்டக்கொடம்லா புடிக்காது அந்த ஒத்த கொட எவ்ளோ வேணாலு தண்ணி வந் கூட்டிட்டு வந் எடுத்துட்டு வந்து ஊத்த சொல்லுங்க நாலா ஊத் றேன் அப்ப சொல்லுவாங்க தண்ணிக்குலா எவ்ளோ கஷ்டப்படுறோம் பாருங்க இதெல்லா சேர்த்து வெக்கணு சிக்கனமா செ செலவு பண்ணணு என்னமோ அது அவங்க அன்னைக்கு கத்து குடுத்தது என்னமோ இன்னு நமக்கு அது இன்னு ஆ நான நமக்கு வந்து அந்த நடைமுறையில வந்துகிட்டே இருக்குது கொஞ்சமாதா ஊத்தி கேசா புழங்கணு இந்த தண்ணிய இத வேஸ்ட் பண்ண கூடாது இப்ப துணி அலசுனா கூட அந்த தண்ணிய எடுத்து வேற எதுக்காவது வச்சு க்லாமான்னு தான் தோணுதே தவிர அத டக்குனு கீழ ஊத்துறதுக்கு நமக்கு மனசு வரட்டேங்குது
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்ம நானு அப்டிதா தண்ணியலா வந்துட்டு ரொம்பலாம வீணாக்க மாட்டே பாத்துதா செலவு பண்றே அதே தொடர்ச்சியா பண்ண அப்டினா நம்ம பின்ன பின் காலத்துல நம்ம கப்புறம் இருக்க பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாருக்கு ந நம்மளே கொஞ்சொ கஷ்டப்படுறோ அப்டினு ஆ இத விட கஷ்டப்பட்ட காலம்லா இருக்கு இல்லன்னு நா சொல்லல ஆனா இப்ப நம்ம அதோட கொஞ்சொ மேல வந்திருக்கோ அப்டினா இதோட இன்னு ஒரு படி மேல போகட்டுமே அந்த பிள்ளைங்களும்
ம் ம் ஆமா
கஷ்டோ இல்லாம
ம் கண்டிப்பா கண்டிப்பா ஏனா ஒரு நேரொ நீங்க சொன்ன மாரி ஆ கிணத்துல இறைச்சிருக்கோ ஆத்து குளத்துல போய் புடிச்சிருக்கோ ஆனா நம்ம பிள்ளைங்க அப்டி குளிச்சிருப்போம் ஆனா இன்னைக்கி நெலமையில நம்ம பிள்ளைங்க ஆ வீட்ல நல்லா சௌரியமா குளிக்கிறாங்க அம் ஆறுகள்னா நம்ம இங்கனலா பக்கத்துலலா போ முடியாது எட்டிதா நம்ம போ முடியும் ஆ இருந்தாலும் ஒரு தண்ணி தட்டுப்பாடு அப்டினா என்னம்மா அப்டினு கேக்குற அளவுக்கு இருக்குறாங்க ஏனா நம்ம இருந்த சூழல் இல்ல மா ரி இவுங்களா என்ன அப்டினா என்ன அப்டினு கேக்குற அளவுக்கு இருக்காங்க அப்ப அந்த கஷ்டொ அவுங்ளுக்கு தெரியாம இருக்குது ஒருவேள அந்த கஷ்டொ தெரிஞ்சிருந்தா ஒருவேள பண்ணுவாங்ளோ என்னோவோ அதுவும் அதையும் யோசிக்க தோணுது பாருங்க
ஆமா ஆமா கஷ்டோ தெரிஞ்சா அதுவும் செரிதான் ஏன்னா இப்ப எந்திரிச்ச ஒன்னே குளிக்கிறாங்க வே